சொல்லுங்க
ஆம் கேக்குதா ஆ உங்க பேரு
ஏன் பேரு பேர்ல சொல்ல கூடாதுல்ல
ஓ சாரி சாரி ஆ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா இப்பதா வேலலா முடிஸ்ட்டு உக்கான்ட்ருக்க
ம் சேரி சேரி சாப்டீங்ளா
ஆ சாப்ட்ட நீங்க
ம் ஆ சாப்ட்ட சாப்ட்ட
என்ன சாப்டீங்க
நானா சாதோ சாம்பார்
ஓகே ஓகே
ஆமா நீங்க என்ன சாப்டீங்க
நான் பூரி
ம் ம்
மதியானோ மத்தியானோ சாப்பாடா
ஆ மத்தியானோ சாப்பாடு நா இப்பதா எழுந்துருச்சனே லேட் ஆய்ச்சு இன்னக்கி
நானே அப்புதாங்க
இல்ல எழுந்துச்சு வேலெல்லா முடிச்சுட்டு சாப்புட பாத்தா மணி பணண்டேமுக்கா ஆய்ச்சு செரி ஓகே அப்டின்
நீங்க ஸ்டூடண்ட்டா
ம் ம் அ ம் பி ஜி
பி ஜி யா சேரி சேரி என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க எம் கா மா எதுனால பி ஜி எடுத்தீங்க
பி ஜி எடுத்தா எதோ ஒரு வேல கெடைக்குன்ற ஒரு நம்பிக்கைல எடுத்தே நா எனக்கு ஒரு ட்ரீம் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு அந்த ட்ரீம்க்கு பி ஜி பண்ணாதா கரெக்ட்டா இருக்கு அதுனால
என்ன ட்ரீம் உங்ளோடது
என்னோட ட்ரீம் புரொபசர்
புரொபசரா காலேஜ் புரொப்சரா எதுனால காலேஜ் புரொபசர்
என் ஐ டி புடிக்காது அப்றோ வேற கம்பெனில வேல பாக்க புடிக்காது
அங்க போய் நீங்க வேற ஒருத்தங்குத்தான வேல செய்வீங்க
ஆமா அது வேல பாப்பே பட் எனக்கு அது எனக்கு என்ன ஒரு இன்ட்ராகஷன் இருக்கு எதோ ஒரு சி ஸ்டம் முன்னாடி ஒக்காந்து வெத்த லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு அவ பேசுறதெல்லா கேட்டுட்டு அது இல்ல
நீங்க சொல் நீங்க சொல்றது என்ன சொல்ற மாதிரி இருக்கு ப்ப
எனக்கு அது புடிக்காது அந்த விஷியோ எனக்கு சிஸ்டம் வந்து எனக்கு பாக்க புடிக்காது உண்மையிலே சிஸ்டம் பாக்க புடிக்காது அப்ப யோசிக்கும்போது எனக் கு சிஸ்டமு அந்தளவுக்கு வராது வராது மீன்ஸ் கத்துக்கல நா கத்துக்கவே இல்ல எனக்கு புடிக்கலனு நா கத்துக்கவே இல்ல அந்த விஷியத்த அப்போ போயிட்டு எனக்கு அ ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி நோ ஒரு ப்ரசன்டேஷன் குடுத்து இங் அதெல்லா எனக்கு புடிக்ல
நீங்க அட்டன் பண்ணீங்களா இன்ட்ருயூலா
ஆ அட்டன்லா பண்ணிருக்க ஆ ஐடி பக்கம் போனதே இல்ல இது வரைக்கு
நீங்க எந்த ஊரு
நா இங்க இங்கதா சவுத்
ஆ ஓகே ஓகே
ஆ
அப்ப அதனாலதா பீஜி எடுத்தீங்களா
ஆமா அத்னாலதா பீஜி எடுத்தே எனக்கு இப்போ அப் இப்போ இப்பதாங்க ப்ரொஃபெசர் படிக்குலானா எக்ஸாம் ஒன்னு இருக் அது வேற இதுக்கப்புறோந்தா ஸ்டார்ட்டே பண்ணு படிக்க ஆரம்பிக்குணு நெறையா கத இருக்கு அது அது பாஸ் ஆவுது வேற ரொம்போ கஷ்டமா பட் அது கிளியர் பண்ட்டோனா ஓகே வொர்த்தபுள் நம்ம எக்கோ எங்க வேனா ட்ரை பண்ணலா கவர்மெண்ட்ல கூட பண்ணலா பட் அது பண்லனா கெ எங்கேயிமே கெடைக்காது பிரைவேட்ல கூட கெடைக்காது
அப்டி என்ன எக்ஸாமுங்க அது
ஆ நெட்டு செட்டு சொல்லுவாங்க
ஓ ஓ ஓ அதுவா
ஆமா நெட்டு வந்து நேஷ்னாலிட்டில இருக்கு செட்டு வந்து இங்கதா ஆ இதுக்குள்ள முடிச்சுக்கிற சர்க்குள்தா ஆனா பட் ரெண்டுமே ரொம்ப கஷ்டோ
சேரி சேரி
அதுனால சேரி என்னா பண்றது தெல்ல யோ இன்னிக்கு மார்னிங்ல இருந்து அதுவே யோசிச்சுட்டு அப்டியே போயிட்ச்சி இதுக்கப்றோதா எல்லாமே பாக்கணு ஒரு ஒன் இயர் வந்து அப்டியே முடிஞ்சிச்சு இது ஆ இந்த இயர்ல இந்து இதா ஸ்டா இந்த எக் இங்க இயர்லதா எக்ஸாம் இருக்கு ஸ்டார்ட் பண்ணணு சேரி இது ஒரு கமிட்மெண்டா அது பெண்டிங்ல நிக்குதா இத அப்டியே முடிச்சு வுட்டனா நெக்ஸ்ட் அதுக்குள்ள பெயிடுவ அது என்ன பண்லா யோசிப்பே அதுக்கப்றோ வீ இந்த வீக் ஒரு த்ரீ டேஸ் வந்து வெளிய போற வேல இருக்கு இந்த வீக்கு முடியாது சோ அதா ஃபர்ஸ்ட் இத முடிச்சில்லா அப்டி சொல்டு யோசிச்சிட்டு இருந்த
சேரி சேரி உங்க தமிழ் ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு
தமிழ் வித்தியாசமா இருக்கா
நீங்க வேறாவ வேறெதாவது லாங்குவேஜ் பேசுவீங்களா
வேற இல்ல தமிழ் மட்டுந்தா தெரியு இங்கிலீஷ் கூட தெரியாது எனக்கு
ஓ அப் சேரி சேரி நீங்க எவ்ளோ நாள் இருக்கு பீஜிக்கு
பீஜி இன்னோ ஒரு வருஷோந்தா இருக்கு
செரி நானு பீ ஜி அது தெரியு நா பீ ஜி போட்டிருக்கே அண்ணி ஃபீஸ் கட்டணு அதுக்கு கரசுல தா பண்ணியிருக்கே
புரியில புரியில எனக்கு
கரஸ் கரசு இருக்குல்ல ஆ அதுல தா போட்டிருக்கே
ஓகே ஓகே நீ நீங்க என்ன அந்தமான்னா
அந்தமான்னு இல்லைங்க செப்டம்பர்ல இருந்து காலேஜ்
ஓ இப்பதா நீங்க ஃபஸ்ட் இய்யரோ
ஆமா பி ஜி ஃப்ஸ்ட் இயர்
ஓகே யூ ஜி இப்ப தா முடிச்சுங்ளோ
யூ ஜி முடிச்ட்டே வேல தேடிட்டு இருக்கே
ஓகே நீங்க பிரேக் இல்லாம அப்டியே பீ ஜி போட்டீங்க கரெக்டா
ஆமா அப்டியே வேல இருந்தாலு படிக்கலால அப்டியே
புரியி புரியிது நானு அப்டிதா நா யூ ஜி முடிச்சு ஒன் இயர் முடிச்சுட்டு ஆஹ யூ ஜி முடிச்ச உடனே பீ ஜி போட்டே பீ ஜி முடிச்சு ஒ ஒன் ஃப்ஸ்ட்டு இயர் முடிச்சு செகண்ட் இயர்
சேரி சேரி
ம்
வேற என்ன சொல்லவந்தீங்க
வேற என்ன சொல்ல வந்தே ஐயோ மறந்துட்டனே இருங்க தெரிலங்க மறந்துர்ச்சு எனக்கு ரொம்ப மறந்துருவே சீக்ரமா
ஆ இந்த வேல கெடைக்கிறதுதா பெரிய பிரச்சனையா இருக்கு
ஆமா கண்டிப்பா வேற வேலைக்ல்லா போனீங்ன்னா படுவீங்க பாருங்க ஒரு அனுபவோ அழகா இருக்கு வாழ்க்க ரொம்ப அதுக்கப்றோ தா
நீங்க யூ ஜி என்ன எடுத்தீங்க என்ன என்ன கோர்ஸ் எடுத்தீங்க யூ ஜி
பீ கம் ம் நீங்க பீ ஜி என்ன ன எடுத்துருக்கீங்க
பீ ஜி எம் சி எ எடுத்திருக்கே
அப்ப பி எஸ்சி படிச்சீங்ளோ எதுக்கு எம் சி ஏ எடுத்தீங்க
நா வந்து டேட்டா சயின்ஸ் எடுக்லான்ட்டு இருந்தே எம் எஸ் சி ல டேட்டா சைன்ஸ் அது ஒரு கோர்ஸ் அது இப்ப அதுதா நல்ல ரெண்டா இருக்கு அப்றோ பார்த்தா அந்த காலேஜ்ல அது கெடைக்கல
ஓகே
அ அந்த காலேஜ் தா எனக்கு வேணு வேற வழி இல்ல அதனால அங்க எம் சி ஏன்னு போட்டே
சரி ஓகே அது க படிச்சா நல்ல வொ அது வேல எல்ல இருக்குமா நா
அப்புட்ல்லா இல்ல நா ஒரு எடத்துக்கு பொயிருந்தே ஒரு இன்டர்வ்யூக்கு பொயிருந்தே அங்க ஒரு சீனியர் ஒருத்தர் ஒரு அண்ண அவரே பாத்திங்கன்னா பீ ஜி முடிச்சு எம் சி ஏ ல்லா முடிச்சுட்டு தா வேல தேடிட்டு இருந்துருக்காரு
அய்யயோ அ
ஆமா அவுரு என்னங்க பீ ஜி ல்லா முடிச்சு ருக்கீங்க நீங்களு எங்கல மாதிரி உக்கான்ட்ருக்கீங்க அப்டின்னா பீ ஜி முடிச்சா வேல கெடைக்குனு யாரு சொன்னா அதலா கெடைக்காது நீங்க தேடுறது அலையணு அந்த மாரிலா இருக்கு அப்டின்னு அவரு சொன்னாரு
ஆம்மா
அவரு வந்து இந்த ரெகுலர்ல மட்டு போடாதீங்க
ம்
கரசுல போட்டு நீங்க வேல தேடிட்டே படிங்க அதுதா பெட்ரு அப்டின்னாரு
எங்க காலேஜ்ல ஒரு பிளஸ்ஸுருக்கு அ நா படிக்க வந்து கரஸ் மாரிதா பட் சர்டிஃபிகேட் மட்டு ரெகுலர்ன்னு குடுப்பாங்க ஏன்னா நா அங்கதா யூஜி படிச்சே அவுங்க வந்து உங்க சுச்சுவேச புடிச்சுப்பாங் புரிஞ்சுப்பாங்க அதுனால வந் நீ நீங்க வாங்க பாத்துக்லா அப்டி சொல்லிருக்காங்க பட் அது எந்த பர்சன் ட்ரூ எனக்கு தெரியாது பட் அவுங்க சொல்லிர்க்காங்க நானு நம்பி போட்ருக்கே அ பாக்லா எல்லா கடவுள் விட்ட வழினு போட்ட ஒரு வருஷ முஞ்சிச்சு இன்னு ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையு செட் செடில் பண்ணியாவுனு இல்லனா வாழ்க்க பேயிடு அவ்ளதா
வாழ்க்க போய்டுமா
வாழ்க போய்டு மீன்ஸ் ஒரு நம்பிக்கையா பண்றோன்ல அது டைமாய்டு ச்சுனா அது நடக்குன்றது ஒரு கான்ஃபிடன்ட் பேய்டுல்ல
அப்புற இந்த சட்விகேட்ல ரெகுலர்னு வந்தா என்ன டிஃப்ரன்ஸ் என்ன கரஸ்
அ இப்ப நீங்க ஒர்க் போறீங்க அப்ப உங்குளுக்கு வந்து ரெக் குலர்னா ஒருப்ப நீங்க யூஜி ரெகுலர்ல பண்றீங்க ஏன் யூஜி மட்டு ரெகுலர்ல பண்றீங்க
யூஜி நம்ம ரெகுலர் போனாதா தெரியு காலேஜ்லா எப்டி இருக்குன்னு
நீங்க நீங்க அத நம்புறீங்கள தெரியு அப்டின்டு சொல்ட்டு அதே மாரி சம் கம்பெனிஸ்ல பத் நா அ இவுனு இப்டி செகண்ட்டிகிரியு நல்லா ரெகுலர்ல பண்ணிட்டு வந்துருக்கா இவுனு க்ளாஸ் அட்டென் பண்ணிருப்பா இவுனுக்கு தெரியு வேல தெரியு அப்டினு அவுங்க நம்புவாங்க
ஓ ஆனா வந்து கரசுன்னு போட்டுதா தருவாங்க சட்விகேட்ல அப்டிதானே
யாருக்கு ஒங்க காலேஜ்லையா நீங்க படிகறதா ஒங்குளுக்கு அப நீங்க கரஸ் தான எடுத்ருக்கீங்க இல்ல நா ரெகுலர்லதா எனக் வரு
உங்குளுக்கு ரெகுலரு நா சொல்றே
அ உங்களுக்கு கரஸ்தா வரு அ பேசிக்கா உங்களுக்கு கரஸ்னா கரஸ்னா ரெகுலர்னா ரெகுலர் அப்டிதா வரு
ஓ சேரி சேரி
ம்
ஆனா எக்ஸாமு மட்டு நீங்க போய் எழுதிவீங்களா
அ எக்ஸா மட்டு போய் எழுதுவ ஆமா
எம் காம் எம் காம் முடிச்சு பி ஹெச் டி பண்ணுவீங்களா
ஆஹா நா பண்ண மாட்டங்க பி ஹெச் டி பண்ற அளவுக்கு நா தெறமசாலி இல்ல அனால நா பண்ண மாட்டே
பி ஹெச் டி பண்ணாதானங்க
ப்ரொபசரு அ அதுக்கு பதுலாதா இந்த செட் எக்ஸாம்
ஓ அதுக்கு பதுலா பி எச் டிக்கு அஞ்சு வருஷ ஆவு
அஞ்சு வருஷ ஆவு செட் எக்ஸாம் முடிச்சுட்டா நம்ம டைரக்டா ப்ரொபசர் அட்ட பண்ணில்லா
இதுக்கு எவ்ளோ கால ஆவு செட் எக்ஸாம்ங்றது
செட் எக்ஸாம் வந்து நம்ம க்ளியர் பண்ணா கடவுள் புணியத்துல போய் சேந்தல்லா படிக்லன்னா க்ளியர் பண்லன்னா வருஷ கணக்குல எழுத வேண்டியதா
அது எப்டி எங்க வருஷ வருஷ நடக்குமா அந்த எக்ஸாம்
அது அதுதாங்க எனக்கு டீட்டெய்ல்ஸ் தெரில எனக்கு கெய்ட் பண்ண யாரு இல்ல இ இத நீ பண்ணு இந்த எக்ஸாம் இப்டிதா இந்த எக்ஸாம்ல இததா கேப்பாங்க இதுக்கு இப்டிதா சிலபஸ் சொல்ட்டு கைட் பண்ண யாருல்ல இப்போ நம்ப ஒரு கைடன்ஸ் இருந்தா தான நம்ப்ளுக் அத பத்தி எல்லாமே தெரியு ஆனா இது வந்து நம்ப்ளே தா நம்ப்ள ட்ரெயி பண்ணிக்ணு
ஆமா
டணும் சர்ச் பண்ணு யூட்யூப்ல பாக்ணு எக்ஸாம் டேட் எப்போ பாக்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா அவுங்க எல்லாருமே இத இத நோக்கி போலல அவுங்கவுங்களு கு ஒன்னொன்னு இருக்கு எ ஃப்ரெண்டு் ஒருத்தி இருக்கா பேரு நல்ல பேருதா எனக்கு அவ ரொம்ப புடிக் அ அவக்குள்ள தா டிராவல் பண்ணிட்ருக்கே இப்ப வரைக்கு நா காலேஜ் முடிக்கு போது அவ்ளோ க்ளோஸா இல்ல பட் இப் போ ஸ்டில் காலேஜ் முடிச்ச அப்புறோ இந்த ஒன் இயர் ஆவ கிட்ட மாட்டே தா ரொம்ப க்ளோஸா இருக்க அவ அவள் கிட்ட எல்லாமே தெரியு ம் அவ என்ன டேக் கேர் பண்ணிக்கிறாலா சொல்லா ரொம்ப
ஓகே ஓகே அவங்க வேல செய்றாங்களா
இல்ல அவ்ளோ என்ன மார்தா இருக்கா நாங்க ரெண்டு பேரு அவளுக்கு வந்து என்ன மார்தா அவளுக்கு கம்பெனி போக புடிக்காது ஐ டி புடிக்காது எதும்மே புடிக்காது பட் அவளுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண புடிக்கு எனக்கு பிஸ் னஸ் பண்ண புடிக்கு பட் பிஸ்னெஸ் பண்லா அவளுக்கு நா வந்து பயங்கர ட்ரஸ் து இருக்கு எப்டி சொல்றது பண்லா ஒரு கட்ஸ் இருக்கு எனக்கு அந்த கட்ஸ் கம்மி
என்ன பிஸ்னஸ் பண்றீங்க
நாங்களா இன்னு பண்ணலங்க பண்ணுபோது சொல்றேங்க
பண்லியா ஓ பண்றேன் சொல்றீங்களா
பண்ணனுன் அவளுக் இப்போ என்ன அவ வந்து ப்ரொபஷர்ல எனக்கு லீவு இருக்கின்ற மார் அவளுக் பிஸ்னஸ் தா அவளுக் புடிக்கு அவ்ளுக் வந்து படிப்ஸ்சு வேல அதெல்லா பிடிக்காது அவளுக் ஓன் கிரியேட்டிவிட்டியா பண்ணுவாங்கல பேக்கிங்கு ஸ்டிச்சிங்கு மேக்கப்பு அந்த மாதிரி அவளுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப புடிக்கு
நீங்க பிகாம் எடுத்தீங்களா அதுக்கு என்ன மாரி வேல கெடச்சிருக்கு நீங் போய்ருந்தா
பிகம் எடுத்ததுக்கு நா என்ன மாரி வேல கடைக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்ன்னா ம் பினான்சியல் வைஸ் போலாங்க அதாவது என்ன சொல்றது தெரிலியே பேங்க்கு பேங்க் எல்லா பேங்க் எக்ஸாம் எழுதுனுங்க பேருக்கு பிகாம் பச்சா பேங்க் போலா எல்லாத்துக்கு இது வறியா இதுக்கு ஒரு எக்ஸாம் இதுக்கு ஒறி இதுக் ஒர் எல்லாத்துக் கும் எக்ஸாம் இருக்கு நீ இது வந்து ஒரு பேஸ்மெண்ட் தா பேஸ்மெண்ட்க்கு அப்புறோ நீங்க தளம் போட்டா தானே வீடு
ஆமா
நீங்க பேஸ்மெண்ட் மட்டு போட்டு வாழ முடியுமா தளம்மு போடணு எக்ஸாமு எழ்தணு எல்லாத்துக்கு எக்ஸாம் இருக்கு பட் ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க ஆடிட்டிங்லா இருக்கலா பட் ஆடிட்டங் இருக்கணுன்னா இப்ப அது க்கு நீங்க நறைய படிச்சிருக்ணு டேலி முடிச்சிருக்கணு எதனா ஒண்ணு படிச்சிருக்கணு எதுனா ஒரு நாலேஜ் இருக்கணு அது இல்லாம நீங்க போவீங்க ந நம் படிச்சதே ஏகாதச எதம்பதம் படி ச்சிருப்போ காலேஜ்ல ஆனா நம் இந்த வேலைக்கு தா போய் உக்காரும்போது நம்ம மக்கு அவன நம்ம பாக்கும்போது மக்குதா பாப்பா அதுக்கான கம்பெனிக்கார ம் நம்மளுக் அந்த ஸ்கில்லு இருக்காதுல
ஆமா ஸ்கில்லு தா வேணு எ ஃரெண்ட்லா பாத்தீங்கன்னா வெய்ங்க பிளேஸ்மெண்ட் அட்டென் பண்ணி விடி விடிய படிச் சா காலையில இருந்து நைட்டு வரைக்கு படிச்சா காலேஜே பாத்தீங்கன்னா அவ தொரப்ப அவன் தா போய் தொரப்பா தளக்கு போவா காலேஜுக்கு சீக்கிரமா அப்படி போனவ மாப்பிள்ள கடசியில ரொம்போ சங்கடமாயிடுச்சு
ஒரு நிமிஷ இருக்கீங்களா எங்க அம்மா கூப்பற்றாங்க நா போயிட்டு வரே
ஆ ஓகே ஓகே
ஆ ஓகேங்க பாய் ஆ ஓக் ஆ என்னங்க
ஆ ஆ
ஆ பா